ஹலோ நல்லார்க்கே சிஸ்டர் நல்லார்கீங்களா
ஆ நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லார்க்கோ
ஃபேமிலி எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லார்க்கோ பசங்கல்லா ஸ்கூல் போயிட்டு வன்ட்டாங்களா
எல்லாரும் போயிட்டு வன்ட்டாங்க உங்க வீட்ல
ஆ எல்லாரு போயிட்டு வந்தாச்சு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க
அப்டிங்ளா ஃப்ரீ ஆயிட்டிங்ளா
ஆ ஃப்ரீதா நீங்க ஃப்ரீ ஆயிட்டிங்ளா
ஆம்மா நானு ஃப்ரீ ஆயிட்டே
உம் உம் இன்னைக் லஞ்செல்லா என்ன
அடே போயிட்ருக்கு நல்லா சாப்ட்டீங்களா லஞ்ச் எல்லா முடிஞ்ச்சா
ஆ எல்லா முடிஞ்ச்சு டின்னர் தான் என்னன்னு பாக்கணு நீங்க
நானு அதுதா எல்லா லஞ்ச் முடிஞ்ச்சு டின்னரு கொழம்பிருக்கு சாம்பார் இருக்கு இட்லி அந்த மாத்ரி ஊத்த வேண்டித்தா
ஃபோன் பத்
சிம்பிளா அவ்ளோதாங்க பசங்க எந் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க
ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர் படிக்கிறாங்க உங்க பசங்க
ஆ எனக்கு பெரியவே நைன்த்து சின்னவர்ரு சிக்ஸ்
ஓ செரி செரி ம் ம் ம் நா ஹோம் மேக்கர் தா நீங்க
அப்டிங்களா சேர் சேரி நா ஸ்கூல் போய்ட்டுருக்கே அ ஆமா டீச்சரா டெம்பரவரியாதா போயிட்டுருக்கே
எந்த க்ளாஸ்க்கு எடுக்குறீங்க
ஒன் டு ஃபிஃப்த்து செரி போயிட்டு வந்துட்டு இது ஏ ஃப்ரெண்டு தா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா செரி ட்ரை பண்லாமே அப்டின்ட்டு போயிட்ருக்கே
ஓக்கே ஓகே செரிங்க சார்
ம் ஓகே அப்றோ வேற என்ன விசேஷோ எங்க ஊருக்கெல்லா வாங்க
ஆ நீங்களு வாங்க ண்ணா நீங்க எந்த ஊரு
ஊரு பேர் சொல்லக்கூடாதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷ்ன் கொடுத்துருக்காங்க ஆமா நீங்க எங்க ஊருக்கு வாங்க நாங்களு உங்க ஊருக்கு வரோ கண்டிப்பா வரோ நீங்க போய்ருக்கீங்களா ட்ரிப்பெல்லா
ஆ லீவ்னா போவதா ச செய்வோ வெக்கேஷன் போவோ இந்த வர்ஷோ தா போல ஏ பையனுக்கு ஃபீவர் வந்துருச்சு ச அத்னால போக முடில நீங்க எல்லா போயிட்டு வன்ட்டீங்களா
நாங்க ஒரே ஒரு எடோ போனோ பிளாக் தண்டர் மட்டு போயிட்டு வந்தோ
ஆ செரி சை
ஆ ஆ இங்கே குளிரு நாங்க இருக்கிறது குளிர் பிரதேசம்
ஓ செரி செரி செரி
ஆமா குளிர் பிரதேசோன்றதுனால எங்ளுக்கு வெயில் அடிச்சாதா ஐயோ ரொம்ப வெயில்லு வெயிலே எங்ளால தாங்க கொஞ்சோ லைட்டா ஜாஸ்தியானாலு தாங்க முடியாது மத்தபடி குளுர் எப்பவுமே குளிருதா ஆமா
ரொம்ப ஹீட்டு் ம் ஆமா நாங்க இருக்க வீ ஊரே ஹீட்தா
ஹீட்டான ஊரா ம் கஷ் கஷ்டம்முல்ல ரொம்ப கீட்டுனா பழகிட்டா தெரியாதா
இல்ல வேர்க்கதா செய்யு என்ன பண்றது நமக்கு இதா வீடுனா இருந்துதா ஆகணு
இருந்ததா ஆகணு ம் சேர் சேரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா டு்வெல்த் வரைக்கு முடிச்சிருக்கே
அப்டிங்ளா சேரி இது பா பார்ட் டைம் ஜாபா இது பண்ணிட்ருக்கீங்க அ சேரி சேரி பாக்ல எல்லாரு ஒரு ட்ரையல்தா கூட முந்தா நேத்ததா ஜாயின் பண்ணது
ஓகே ஓகே
அதுதா பாக்லாமே அப்டின்ட்டுதா போட்றது ம் உங்ளுக்கு ஃபேவ்ரட் ப்ளேஸ் எங்கெயெல்லா பொயிருக்கீங்ளா லாங் ட்ராவல் அந்த மாரி
போகுவோ நாங்க லீவ்லல்லா போதா செய்வோ சரி இப்போ இந்த இயர் போல இல்லன்னா எப்பய்மே இட் வெக்கேஷன் போறத்தா ஹில்ஸ் மாரிதான் போவோ மோஸ்ட்டா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ டிஸ்கனைக்ட் ஆயிடுச்சா கேக்குதுங்ளா